ணக்கம் தோலி ஆஹ் வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கு நீங்க
ஆ என்ன பண்ணிகிட்டு இருக்கிங்க
நா இப்போ டிவிக்கு போறேன் நீங்க
ஓ ஓ ஓ ஏதோ பாத்திரம் கழுவணும் சாப்டீங்ளா மதியம்
சாப்புட்டாச்சுங்கா இங்க திருவிழா அதுக்கு போயிட்டு வந்து இப்போ ஹா ஆமாங்க கா அங்க ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கே
ஓ செரி செரி செரி
செரி அதனால திருவிழா நடந்துட்டு இருக்கு அங்க போட்ட என்னங்கா
என்ன சமையல் சாப்ட்டீங்க என்ன சாப்பாடு மதியானம் ஆஹ் அப்படியா ஓ இங்க சாம்பார் ரசம்
உம் செரிங்கா தம்பி வீட்டுலயெல்லா நல்ல இருக்காங்களா
ஹா வீட்டு்ல எல்லாரும் நல்ல இருக்காங்க உங்க வீட்டுல
ஹா எல்லாரும் நல்ல இருக்காங்க சாம்பார் ரசம் சாம்பார் எப்டி வெப் வைப்பீங்க
சாம்பார் வந்து இப்ப பருப்பு இருக்கு இல்ல துவரம் பருப்பு ஒரு குக்கர்ல போட்டுட்டு அது கழுவிட்டு ஹா தக்காளி ரெண்டு தக்காளி போட் ட்டு ஒரு நாலு பூண்டு போட்டு மஞ்சத்தூள் கொஞ்ச போட்டுட்டு தண்ணி ஊத் தி வேக வச்சிடணும் பருப்பு ஒரு பக்கம் வெந்துட்ருக்கும் அந்த டைம்ல ஏ நம்ம கேட் என்ன வேணும் என்ன தேவையான காய் என்னென்ன வேணுமோ முருங்கா கத்திரிக்கா இல்ல ஹ சாம்பாரு காய் எல்லா இருக்கும் அவரகா என்னென்ன என்ன காய் வேணுமோ கட் பண்ணி வச்சிட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிடனும் விசில் வந்து ஒரு நாலு விஸ் விசில் விடனும் நாலு விசில் விட்டு எறங்கன பிறகு
ஏன்கா பருப்பு அப்புறம் ஊற வைக்க கூடாதா
பருப்பு ஊற வச்சு போடக் கூடாது சாம்பாருக்கு ஹாஹா
பருப்பு ஊரு வெச்சுதான போடுவோம்
ஹாஹா வடைக்கு மட்டும் ஊற வச்ச அரைப்
நான் இங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் பருப்ப வந்து ஊற வெ ச்சு அதுக்கப்புறம் நீங்க சொன்னதெல்லாமே நான் போடுவேன் சின்ன வெங்காய் போட மாட்டீங்ளா
ஹா சின்ன வெங்காயம் இருந்தா
பூண்டுக்கு இல்ல பருப்ப வேகறதுல வந்து சின்ன வெங்காயம் போடுவீங்ளா
இல்ல-இல்ல நீங்க அப்டி பண்ணுவீங்ளா ஹாஹா போடமாட்டோம்
க்கா நான் என்ன பண்ணுவனா பருப்பு ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷ் ட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல சீரோ மெலகு கொஞ்சூன்னு எண்ணை மஞ்சத்தூளு அப்றோ வந்து ம் பூண்டு அம் தக்காளி ரெண்டு போட்டு பருப்பு ரெண்டு ஒரு மூணு விஷ் விசிலு விட்டு அதுக்கப்புறோ தக்காளி மசிச் ட்டு அதுக்கப்றோ எண்ணை ஊத்தி எண்ணை க் காய் இருக்கும் அந்த காய எடுத்து போட்டு ஆ கட் பண்ணிட்டு ஆ ஒரு பெரிய வெங்காயத்த சின்னதா கட் கட் பண்ணி ஆ எண்ணை ஊத்தி கடுகு கரு போட்டு கொஞ்சூன்னு அம் அது என்னது வெந்தயம் கொஞ்ச போட்டு ஒரு ரெண்டு பச்ச மெளகா அப்றோ வந் ந்து நல்லா காய் நல்லா எண்ணெயிலயே வதங்கோணு மூடி வச்சு மூடி வச்சு பாயில் பண்ணி பாயில் பண்ணி வேக வைக்கோணு பா நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்றோ மஞ்சத்தூள் கொஞ்சோ சாம்பார் தூள் கொஞ்சோ மஞ்சத்தூள் கொஞ்சோ, சாம்பார் தூள் கொஞ்சோ, கரம் மல்லித்தூள் கொஞ்சோ உப்பு இதல்லா போட்டு கூட்டி வச்சுட்டு அதுக்கப்றோ வந்து நல்லா அதுல ஒரு தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கு அப்றோ பருப்பெடுத்து கொட்டிருவே கடஞ்சு விட்டு அதுக்கப்றோ வந் து அது நல்லா கொதிஞ்சு ந நல்லா பாயில் ஆனதுக்கப்றோ ஆ ஏ புளி தண்ணி ஊத்தி லாஸ்ட்ட ஒரு வடக் சு தாளிச்சு வுற்றுவேன் அவ்ளதான்
அப்டியா நான் கொஞ்ச சீக்கிரமா பண்றதுக்கோசம் நாங்க இந்த-இந்த மாரி பண்ணுவோம் வெங்காயம்ல்லாம் போட மாட்டோம்
கா பண்ணுவோம் எங்க வீட்டுக்கார சைடுலாம் இப்படிதான் நாமக்கல் அவரு அவ அதனால அவுங் உங்க மெத்தட்ல தான் செய்ய சொல்லி சொல்லுவாப்டி அதனால நானும் இப்படியே பழகிட்டேன் நாங்க வந்து நீங்க சொல்ற மாதிரிதான் நார்மலா தான் ச சாம்பார் வைப்போம் அப்புறம் தான் இதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் இப்படியெல்லாம் இருக் தெரிஞ்சுக்கிட
அப்டியா இங்க வந்து அப்படி இல்ல எனக்கு நா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நானே சமைக்கவே ஆரம்பிச்சேன் அதுக்கு முன்னாடி எனக்கு சமைக்கவே தெரியாது எங்க அம்மா சொல்லி தரல எனக் நானே கொஞ் நாலு வருசம் ஆகுது
எனக்கு ஆறு வருசம் ரெண்டாயிரத்தி இருபதுல கல்யாணம் ஆச்சு
அப்டியா செரி செரி நானு ஹா பாப்பா இருக்
ஒரே பாப்பாவா
ஹா ஆமா
எனக்கு பைய ஒன்னு பொண்ணு ஒன்னு பையன் ஒன்னு பொண்ணு ஒன்னு தம்பி பேரு சுபிக்சன் பாப்பா பேரு சஷ்திகா ஹா ஹம் ஹாம் பாப்பாவுக்கு வந்து ஒன்றரை வயசு ஆக போது ஹா தம்பிக்கு வந்து நால்ட்ரா வயசு ஆகுது தம்பி ஸ்கூல் சேர்த்த போறன் பாப்பா வந்து பீட் பண்ணி ருக்கேன்
ஓ செரி-செரி-செரி நாலு நா ஒன்ற வயசு பாப்
ஒன்ற வயிசுங்ளா ஜனவரியில பிறந்து பாப்பா ரெண்டாயிரத்து இருவது த்தஞ்சு
யாரு
பாப்பா
உங்க பாக்
ம்
ஓ சேரி சேரி நீங்க வேற என்ன கொழம்பல்லா வைப்பீங்க
என்னங்க்கா
வேற என்ன கொழம்புலா உங்களுக்கு தெரியு புளிக் கொழம்பா ஆ
நீங்க எப்பிடி வைப்பீங்க அத
எனக்கு புளிக் கொழம்புதா வச்சதில்ல ஆனா பூண்டு கொழம்பு வேண்ணா வப்பே பூண்டு கொழம்பு பாவக்கா
ஆ அதெல்லா வப்பேன் புளிக் கொழம்பு வந்து உமா அது வந்து சீக்ரோ வேல முடிஞ்சுரு
ஆஹா
ஆ அது சும்மா நார்மலா ம் ஏ எண்ணை பாயில் ஆகணு எண்ணெயிலயே வதக்கணு அப்பதா கொஞ்ச கொழம்பு டேஸ்ட்டா இருக்கு ம்
வெளில எங்கன்னா போனா கட்டிட்டு போறது இது மாரியா
என்ன
வெளில எங்கனா போற மாரி இருந்தா சாப்பாட்ல அப்டியே பே களற மா களறி எடுத்துட்டு போற மாரியா
இல்ல இல்ல சாம்பார் தனியா கொண்டு போயிருவாங்க ஒர்க்குக்கு போம்போது
அப்டியா எனக் புளி கொழம்பு இது வரைக்கு நா வச்சதில்ல ஏன்னா புளியோதரைன்னு சொல்வாங்கல்ல தெர்லியே புளிக் கொழம்புனா எப்டி அது
அதான் என்ன காய் போட்டு உங்களுக்கு கத்திரிக்கா புளி கொழம்பு வைக்குவீங்களா
ஆ செரி கத்திரிக்கா புளிக் கொழம்பு சொல்லுங்க
சொல்லுட்டுங்ளா எண்ண ஊத்தி சின்ன வெங்காயோ நெறைய போடணு ஹலோ சின்ன வெங்காயோ நெறைய ம் தக்காளி இப்ப அதா ஆ நா ஃபர்ஸ்ட் இருந்து எண் எண்ண ஊத்தி கடுகு போட்டு கருவேப்புல் போட்டு கொஞ்சூன்னு வந்து வெந்தயப் போடணு கம்பல்சரி புளி கொழம்புனா வெந்தயோ சேத்திக்கோங்க அ என்னா புளி வந்து ஊடல்ல அத் அதனால வெந்தயோ வந்து குளிர்ச்சி அதனால இது வெந்தயத்துக் கொஞ்சோ போட்டு எண்ணெய்லயே நல்லா பொதஞ் புரிஞ்சு வந்ததுக்கு அப்றோ கருவேப்பல் போட்டு ரெண்டு வரம் பட்ட மிளகா அதாவ்து வரமிளகான்னு சொல்வாங்கல்ல அது ரெண்டு போட்டு அதுக்கப்புறோ வந்து சின்ன வெங்காயத் கொஞ்சோ நெறையா நீள நீளமா கட் பண்ணி பூண்டு கொஞ்சோ அதிகமா சேத்திக்கோனு ஆ நல்ல எண்ணெய்லயே பாயில் ஆ கண்ணாடி பதத்துக்கு வரும்ல வதங்கின அப்றோ அதுக்கப்றோ வந்து காய வந்து அ உங்களுக்கு கடையிற மாரி வேணுன்னா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கணு இல்ல நாங்க நார்மலா சாப்ட்டோம்னா கொஞ்சோ நீள நீளமா கட் பண்ணிக்கணு எடுத்து சாப்பட்ற மாரி இருந்ததுன்னா அந்த மாரி கட் பண்ணிக்கலா என்னையிலேயே நல்லா வந் வந்து அந்த கத்திரிக்காய கலர் மார்ற அளவுக்கு வதக்கணு மூடி வச்சு மூடி வச்சு கொஞ்ச கொஞ்சமா வதக்கி விட்டு தண்ணி தெளிச்சு விட்டு வதக்கணு அப்றோ ஒரு பத்து நிமிஷோ ஒரு கா மண் நேரோ தண்ணி விட்டு தண்ணி தெளித் தெளிச்சு வதக்கி விட்டுட்டே இருந்து உருளக்கெழங்கு அடிஷனலா ஒர் மெளகால்லா போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்றோ புளித்தண்ணி ஊத்திரணு கொஞ்சூன்னு அந்த தண்ணி ஊத் த்தி ஹான் அதான் மல்லித்தூளு வ வரமெளகா தூள் மட்டும் இதுக்கு இந்த ரெண்டு தூள் போது
ஓ செர் செர் ஆமா
துளிது போட்டு வந்தா கொஞ்சம் லைட்டா எண்ண திரிஞ்சு வர மாரி வரும் ஒரு டம்ளர் ஒன்றர டம்ளர் தண்ணி ஊத் த்துனா நல்லா கொதிஞ்சி வந்தோன்னயே லைட்டா எண்ணை திரிஞ்சி வர மாரி வரு
ஆமா ஆ
ந்து ஆஹ் என்னது புளிக்க விசில் ஊத்திரணு அது ஒரு மூடி வச்சு ஒரு கால் மண் நேரம் ஓ இது பண்னோம்னா அதுக்கப்பறம் அதுலயும் லைட் என்ன திரிஞ்சி வரும்போது கொஞ்சோண்டு நாட்டு சக்கர இது கருப்பட்டி
ஆஹ்
ச்சு நல்லா இருக்கும்
ஓ கொஞ்ச புளிப்போ
புளிப்பு காரமெல்லா சேந்தனால இது வந்து காரத்த கொஞ்ச கம்மி பண்ணி குடுக்கும் கொஞ்சம் ஸ்பைசியாவும் இருக்கும்
அப்டியா ஆமா ம்மாம்மா நா வந் நா பாவக்கா பண்ணும் போது இந்த மாரி பண்ண வந்தான்னு பாவக்கா கொஞ்சோ கசப் பார்க்குன்ன
ஆ நா பாவக்காய வந்து ஃபஸ்ட்டு காய கட் பண்ணிட்டு நல்லா எண்ணை ஊத்தி ஒரு டம் என்னக்கா
என்ன நெறைய ஊத்தி ஆமா
இதுக்கு நல்லெண்ணை யூஸ் பண்ணுவே பாவக்கா கொழம்பு வச்சா மட்டும் நல்லெண்ண மீதி எல்லாத்துக்கி கடலெண்ண
ஓ ஓ சேரி சேரி நானும் இந்த மாரிதான் பண்ணுவேன் ஆ ஆன புளி போலாமே எனக்கு தனியா தெரியாது கார குழம்புன் வட் பாங்க மசாலா குழம்பு கார குழம்பு இதெல்லாம் தெரியும் புளி குழம்பு இப்பதான்நானு நீ சொல்ல பிறகுதான் எனக்கே தெரியும் ஆஹ்ஹா ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு மாரி ஒரு ஒரு இடத்துல ஆமா ஆமா
புளி கொழம்புன்னு சொல்ரோ நீங்க கார குழம்புன்னு அத சொல்றீங்க
ஆஹ் ஆமா ஆமா அந்த மாரிதான் ஹும் ஆமா நைட்டுஹ் ஈரவுக்கு என்ன சாப்பாடு
நைட்டுக்கு வந்து தயிர்சாதோ ரசம் வைக்க மட்டும் சொன்னாங் ஆ
உம்
ஹலோ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
தயிர் சாதும் ரசம் மட்டும் வைக்க சொன்னாங்க
அப்டியா சேரி சேரி
தயிர் சாதும் ரசம் மட்டும் வச்சுட்டு வத்தல் வீட்லயே ரெடி பண்ணிக்குவேன் நான
உம் உம்
சும்மா பழையசாத இருக்குலைங்
ஆஹ் சேர்
அது வத் வத்தல் போட்டு வச்சுக்குவேன் அப்போ இந்த மழை சீசன் டைம்ல அத பொரிச்செடு
ஆஹ் ஆமா ஆமா
அவ்ளதாங்
அப்படியா ச் ச சரி தோழ ரொம்ப நல்லா பேசனீங்க ஆஹ் ரொம்ப நல்லா பேசனீங்க ஆஹ் ரொம்ப நன்றி தோழ ம் செரி
கூட கால் பண்ணுங்க
ஆஹ் சரி ஓகே
ம் தேங்க்ஸ்